ஹலோ
ஹலோ சிஸ்டர் கேக்குதா
ஆஹ் கேக்குது சகோதரி ஆஹ் சகோதரி கேக்குதா
ஆஹ் கேக்குது நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
காலை வணக்கம் சகோதரி ஆஹ் நல்லாருக் கே நீங்க எல்லாருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க நல்லார்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கேன் சகோதரி நான் பேசுறது ரொம்ப லேட்டா கேக்குதா உங்களுக்கு
உங்களுக்கு கேக்குதா
ஹலோ ஆஹ் கேக்குது சகோதரி நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுல்ல ட்டா கேக்குதா
ஆஹ் இல்ல நான் பேசுறதுதான் உங்களுக்கு லேட்டா கேக்குது போல நீங்க கேக்கு நீங்க பேசுறது எனக்கு கேக்கதான் செய்து
சேரிங்க சகோதரி
ஆஹ் எப்டி இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆஹ் சாப்ட்டாச்சு நீங்க சாப்
உம் சாப்டாச்சு உம் சாப்ட்டாச்சு சகோதரி என்ன சாப்ட்டீங்க
சப்பாத்தி
உம் சைடிஷு
சைடிஸ் குருமா கொண்டக்கடல போட்டு குருமா
செரிங்க சகோதரி உம் தோச சகோதரி சாம்பார் சட்னி சாப்ட்டாச்சு உம் ம்
ஆஹ் ஆயிர்ச்சு சகோதரி
பசங்கல்லா இருக்காங் ளா
ஆஹ் பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்க
செரி சாரி ஸ்கூல் போயிட்டாங்களா அவங்கல்லா உம் கல்யாண ஆய்ட்ச்சு அதேதா அவங்கள அனு ப்னா தானே ரிலாக்ஸா உட்காரவே முடியு உம் ஆமா சகோத்ரி உம் ஒரு பொண்ணு ஒரு பையனா
ஆஹே ரெண்டு பசங்க தா
ரெண்டையு பசங்களா சேரி சேரி அப்ப பிரச்சன இல்ல
ம் ஹும் பிரச்சன இல்லன் சொல்லாதிங்க பொம்பள புள்ள தா வ அவசியோ தேவ நா எல்லா எவ்ளோவு பீல் பண்றே தெரியுமா உங்களுக்கு
சகோதரி
உம் பொண்ணுதா இப்புள்ள காலத்துல எல்லா பசங்கல்லா சும்மா அப்டிலா கிடையாது பஸ் பொண்ணுங்க வந்து எப்பலுமே கொஞ்சோ இது பண்ணி பாத் துப்பாங்க பசங்கங்கறது கொஞ்சோ இதுதா கொஞ்ச நாளா நம்மள விட்டு கொஞ்சோ வெளக்கி போயிறாங்கல்ல
ஆமாங்க சகோதரி என்ன படிக்கிறாங்க பசங்க
ஆஹ் பெரிய பைய காலேஜ் படிக்கிறா சின்ன பைய இப்ப தா எயித் போறா
சின்னப்பைய என்ன படிக்கிறாங்க செரிங்க சகோதரி செரிங்கஸ்
ஆஹ் ஆஹ் எல்லாம் நல்லா இருக்காங்க
செய்யர உம் போயிட்டா உம் சிக்ஸ்த் படிக்கிறா சகோதரி
ஓகே ஓகே சரி சரி மதியம் என்ன லன்ச்
லன்ச்சு சாம்பார் சாதம் பீன்ஸ் கேரட் பொரியல்
சரி சரி இங்க வெஜிடபிள் ரைஸ்
பாரா நான் நேத்து வெஜிடபிள் ரைஸ்சு அதே ஆனியன்னு
அதுதான் கேக்குறாங்க ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூல் கொண்டு போறதுக்காக அதான் மாத்தி மாத்தி அதே தான் செய்யணு ஆஹ்
ஆஹ சரி சரி உங்க ஊர்ல எது ஃபேமஸ்உ
ஃபேமஸ்ன்னு சொல்றளவுக்கு அந்தளவுக்கு ஒண்ணும் இல்ல ஆனா எல்லாமே கிடைக்கும் இங்க அவ்வளவு சீக்கிரோம் கிடைச்சிரும்
ஓ சரி சரி ஏதாவது ஒண்ணு நான் இந்த எங்க ஊர்லது பேஃமஸ்னு இருக்குமே அப்படில்லா இல்லையா
எப்படி ஊர் பேரயே சொல்ல கூடாது அப்படி இது எதுமே சொல்ல புடிக்கும்
நீ வே வந்து சொன்னத்த நாங்க கண்டுபிடிச்சோ
அதனாலதான் நாங்க சொல்ல மாட்டோம்
சரி சரி உம் உஷாரா
ஆஹ் அப்புறம் அது சொல்லி தான நம்மள உயிரே குடுக்குறாங்க ஸ்டார்ஷ் கே கொடுக்குறாங்க
செரி செரி ம் ஆனா சிலர்
உஹம் சொல்றாங்கதான் பயம் இல்லை இந்த அக்காபொறுத்த வரைக்கும் பயம் இல்ல என்ன சொல்றாங்க
உஹம்
உஹம் இதோ பேசுணு அத பத்தி பேச கூடாது சொல்லிர்ப்பாங்கள்ல
ஆம சோதரி ஆமா சோரே
ம்
ம் சேர் சே நீங்க எதுவு இப்ப ரீசன்ட்டா இவ அம்மா செய்ற எல்லாமே ஸ்பெஷல் தா ச ரீசன்ட்டா நீங்க எது சுற்றுலா போனீங்ளா ஆமா நம்ம செய்யற்தா ஸ்பெஷலு
ஆ பா போனோ இப்ப திடீட்ட இது அதிசயம் போனோ த்தப்புடி வெளியில ரொம்ப நாள் டூர்லா போல ஒரு நாள் டூர் தா
ஓ சேர் சே அதுசி யாராரு போனீங்க
ஃபேம்லியோட போனோ
உங்க பையலா பெரிய பையனா வருவானா வந்ருவாங்ளா
ஆ அதுதான இப்ப ப்ரச்சுனுயே அவுங்களா ஃபிரெண்ட்ஸ் கூட போறேங்குறாங்க
ஆமா
அ ஆமா
ம் அவுங்க தனியா பேயிருவாங்ளா அப்போ
அ ஃப்ரெண்ட்ஸ் கூட போறோம்பாங்க வருவாங்க ச எல்லாத்துக்குலா அவாயிட் பண்றாங்கன்னா சொல்ல முடியாது
ம் ம்
இந்தாலு ஃப்ரண்ட்ஸ் கூட போம்போது அவுங்களுக்கு ஜாலியாருக் இல்ல அதெல்லா விட்டுவாறு
ஆமா ஆமா அதா பெரி சின்ன பசங்க என்ன சின்ன பசங்களே வரமாட் லே அவுக பெரிய பஸ்
அது எல்லாத்துக்கு அவாய்ட் பண்ண மாட்டாங்க இந்த மேரி எதியாக் போறப்ப பசுங்ளோட போறாங்க அவுங்ளு என்ஜவ் என்ஜாய் பண்ணுவாங்க
ஆமா அப்பதா என்ஜாய் பண்ண முடியு ம் ம்
போகாதெம்போ ஆமா அது அம்மான் எல்லா கைலே வச்சுட்க்ட்டு ஓம்
ஆமா
அது
ம் சே
எனக்கு கால் வருதோ
ம் இல்ல இல்ல கட்டாய்ட்
ஹலோ செரி செரி இல்ல எனக்கு ஒரே இரைச்சல் சவுண்டா கேக்குது
அப்டியா
ம்
கட்டாய்ருச்சி கட்டாய்ருச்சி
செரி செரி என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா
என்னங்க சகோதரி
என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா
ஆ கிளியரா இருக்கே
ஆ செரி செரி உங்களோடதுல ஒரு மாதிரி இவ்ளோ நாளா கிளியராதா இருந்துச்சி இப்ப இப்ப ஒரு ஒரு ஒரு நிமிஷமா ஒரு மாதிரி இரைச்சல் சவுண்ட் கேக்குது
இப்பயுமா கேக்குது
ஆ இப்பயு கேக்குது
என்னன்னு தெரிலேயே
ஆனா உங்க வாய்ஸ் தெளிவா இருக்கு அந்த இரைச்சல் சவுண்ட் மட்டு கேக்குது அதாது யாரோட சவுண்டும் இல்ல இரைச்சல் சவுண்ட் மட்டு ஒரு மாரி கிரைண்டர் போட்டாலோ இல்ல அந்த மாரி கேட்குல்ல கால் வந்தாலே கேட்கு தெரியுமா? லைன் கிராஸ் ஆனா அந்த மாதரி
ஆமா ஒருவேள ஃபேன் சவுண்டா இருந்தா எதாவதா இருக்கு
ஆ இருக்கலா சேரி சேரி
சேரிங்க சகோதரி, என்ன பண்றீங்க வேலைல்லா முடிச்சிடீங்களா
ஆ முடிஞ்ச்சி இன்னு வாஷிங் மிஷின் போட்ற வேல மட்டு இருக்கு அத முடிச்சு ட்டனா வேல முடிஞ்ச்சு தா
ஆமா ஸ்கூல் போறனால காலைலே சமைச் ச்சிறீங்க நம்ம லஞ்சுக்கு சேத்து ம்
அ மத்தப்படி எதுவு அது நான்வெஜ் எது எடுக்ற மாரி இருந்தா தா எடைல சமைப்ப
புரில்ல சகோதிரி
நான்வெஜ் எடுக்கிற மாரி இருந்தாதா
ஆமா ஆமா உம் உம்
புள்ளங்களுக்கு என்ன செய்யனுமோ அத செஞ்சறது
அதேதா உம்
உம்
அதா காலையில உங்களை அனுப்பிட்டாதா ஒரு ஒரு எல்லா வேலையு முடிஞ்ச மாரி ஒரு ஃபிரீயா இருக்கு
ஆமா சக்கரந்தே கட்டிட்டு ஓட வேண்டியதா இருக்கு ஹம்
மத்த வேலைலா அப்புற பாத்துக்கலா ஃபஸ்ட் அனிப்பிவிட்ரலா அப்டிங்கற மாரிதா இருக்கு
போறதுக்குள்ள
செரி செரி செரி செரி இதே அம்மா அப்பாலா பக்க இங்க தா இருக்காங்களா இல்ல பக்கத்து ஊரா
பக்கத்து ஊர் தா சகோதரி கொஞ்ச தள்ளி தள்ளிதா இருக்கோ உம் நீங்க ஆம் அஹ தம்பிங்க இருக்காங்க அவங்களு அம்மா கூட தா இருக்க சரி சரி
ஆஹ் செரி சரி
சரி நீங்க ஒன்னாதா இ க்கீங்களா மாம்மியா மாமனா ரோட
ஆஹ் இங்க தா இருந்தாங்க இப்ப அவங்க நாத்தனார் வீட்டுக்கு போயிருக்காங்க இப்ப நா மட்டுந்தா இருக்கே
ஆஹ் செரிங்க சகோதரி கேக்குதா
இன்னுமே அந்த சவுண்ட் நிக்கல எனக்கு
ஏ என்ன ஆச்சு என்ன சொல்றது தெரியலையே ஹலோ ஹலோ சகோதரி கேக்குதா
அரிச்சோ
எனக்கு உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி பிரேக் ஆகி கேக்குது ஆஹ் எனக்கு உங்க வாய்ஸ் வந்து பிரேக் ஆகி பிரேக் ஆகி கேக்குது
ஷ்டான்
கேக்குதா சகோதரி ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ
ஆ கேட்குது எனக்குமே இப்ப இவ்ளோ நேரோ சைலண்டாவே இருந்ச்சு.
அப்பிடியா உங்க வாய்ஸ் எனக்கு பிரேக்காய் பிரேக்காய் கேக்குது. அ உங்க வாய்ஸு கேக் கேக்கல சுத்தமாவே ப்ச் பிரேக். பிரேக்காய் பிரேக்காய் கேக்குது.
சரி சரி இப்பதா எனக் கொஞ்சோ இதா கேக்குது எனக்.
இப்ப கிளையரா கேக். க்குதா. ஆ சேரிங் சகோதரி
என்னங்க சகோதரி.
செரி சாப்டுங்க செரி சாப்பிடுங்க பிள்ளைங்கள ஸ்கூல்க்கு அனுப்பி ரெஸ்ட் ஆமா சரிங்க செரி ஆஹ் ஓகே மிக்க நன்றி தோழி நன்றி ம்